ஹலோ
வணக்கோ சிஸ்டர் கேக்குதா
ஆ வணக்க கேக்குதுங்க
புரியல
ஆ கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க இல்லைங்க இனிமேதா செய்யணு
அப்புடியா சேரி சேரி
நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மாதா இருக்கே
சும்மாதா இருக்கீங்களா ஹவுஸ் வைஃபா
இல்லல்ல இன்னு கல்யாணோ ஆகல
ஓ சேரி சேரிங்க பா படிச்சு முடிச்சுட்டீங்ளா
ஆ அதா ரொம் முடிச்சு ரொம்ப வர்ஷோ ஆகுது இருக்கே வேலைக்கு போயிட்டு இருக்கே அடுத்து கல்யாணம் பண்ணணு
சேர் சேரிங்க
ஆ
அப்றோ உங்களோட பொழுது போக்குலா என்னங்க
எனக்கு பொழுது போக்குலா ஒன்னு இல்ல ஃபோன்தா ஃபோன் இல்லன்னா ஒன்னுமே கெடையாதுங்குற மாதிரி ஆயிட் க்கு உள்ள எதாது ஃபோன்ல எதாச்சு வீடியோஸ் பாத்துட்டு அப்டியே போ வேண்டியதா எடயில வந்து ரிப்பர் ஆயிடுச்சு ஃபோனு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அந்த ரெண்டு நாளு எ ஒரு மாரி எதுதா பண்றதுன்னே தெரியல டிவியு பாக்க தோணல ஆ அது எப்ப வரு எப்ப வரு
ஆமாங்க டிவிலலா ஒன்னு இருக்கறது இல்லைங்க இப்பல்லா வந்து சீரி யல் போட்டுட்ருக்காங்க போன்லதா ந றியா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்னா நம்ம தெரிஞ்சுக்லாங்க
ஆமா ஆமா அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிருச்சி ஏ யாரு பேசுலனாகூட அது இருக்கறப்போ யாரோ ஒரு பொசன் கூட இருக்குற மாதிரியே இருக்கு அது இல்லனா யா
கவலையா இருந்தா கூட நம் போன் பாத்தா நல்லா ஆய்டுதுங்க
ஆமா ஆமா கண்டிப்பா எதுமே ஞாபகமு வராது சோ அத பதி இன்டரெஸ்டிங்கா போறத்னால நமோட கவலைகள் எதுமே இல்லாம அதுல போய்டுமா அது இல்லன்னா எல்லாத்தி எதாச்சு நம்ம தனியா இருக்கப்ப யோசிக்க தோணு எதாச்சு பத்தி கவலப்பட தோணு ஆனா இது அப்டி கடையாது
ஓ சேரி சேரிங்க அப்றோங்க உ நீங்க என்ன ச சாப்ட்டீங்ளா
இல்ல அக்கா அக்காக்கு இன்னிக்கி பர்த்டே அதனால அவுங்க வீட்ல காளான் பிரியாணி செஞ்சாங்க குடுத்துவிட்டாங்க இனிமேதா சாப்படணு
சேரி சேரி சேரிங்க ஓகேங்க அப்றோ உங்ளுக்கு எதாது வெளையாட்டு தெரியுமாங்க வெளையாட்டு எதாது வெளையாட்னா நீங்க கூல் டைம்ல எதாது வெளையாட் ஸ்போர்ட்ஸ்லெலா நீங்க பாட்டிசிபேட் பண்ணி
ச இருந்த வாலிபால்ல இருந்த அதுக்கப்பறோ அதுக்கு போல சிக்ஸ்த் படிக்கும்போது இருந்த அப்பறோ ஸ்போர்ட்ஸ்லா போகல
ஓ செரி செரிங்க அப்பறோ நீங்க இங்க வந்து அப்புறமேட்டா எதாது கவலப்பட்ருக்கீங்ளா ஐயோ இதெல்லா நாம
ஆ நா எனக்கு வந்து டிராயிங் க்ளாஸ் போகணு பரதநாட்டியம் ஆடணுன்லா ஆச அம்மாகிட்ட கேட் டெய்லரிங் சேத்திவிடுங்கன் சொல்லிட்டு சோ ஒரு தடவ போய் ட்ராயிங் க்ளாஸ் மட்டு கேட்டு வந்தோ சோ நெக்ஸ்ட் வீக் வாங்கன்னாங்க அதுக்கப்பறோ அம்மா அழச்சிட்டு போல அதுலருந்து அடுத்த வாரோ அடுத் அடுத்த வாரோன் சொல்லியே வ வருஷங்களு போயிருச்சு எனக்கு டிராயிங் வரையதுன்னா ரொம்ப புடிக்குமா அது இன்னு கொஞ்சோ அடுத்த லெவல்கு கொண்டுட்டு போகலா அப்டி சொல்லிட்டு அடுத்த லெவல் போலான்ட்டு இந்த சின்ன வய்சுல இருந்தே எனக்கு இந்த பத்திரிக்கைலா வெக்கம்போது புள்ளையார் போட்டோ இருக்கு தெரியுமா உங்குளுக்கு அதெல்லா கட் பண்ணி நோட்ல வெப்ப ஒட்டி வெப்ப சின்ன பிள்ளைல அப்பனா டிவி கிடையாது மொபைலு கிடையாதா அப்ப நோட்டல ஒட்டி வெக்கறது டிராயிங் பண்றது அதனால இது ரொம்ப அதிகமான ஆர்வோ எனக்கு இதுலலா
ஆடுவோ செரி செரி
டிராயிங்லா பண்ணணு ஹியூமன்ஸ் வரையணு நேச்சர்ஸ்லா வரையணு அப்டினு ரொம்பவே ஆச எல்லாரு என்ன என்கரேஜ் பண்ணாங்க என்னோட ப்ரெண்ட்ஸ்லா சின்ன வயசா இருக்கு போது இது பண்ணு வர அழகா இருக் வரையறதுல்லா சொல்லுவாங்களா எனக்கு மொதல்ல கேட்கமோது ஆசையா இருந்தனால அத அவ விட்டு போய்ருச்சு அப்டியே அப்றோ கொஞ்சோ கொஞ்சமா மட்டு வரையுறது கார்ட்டூன்லா வரைய தெரியு ம் ஹியூமன்ஸ் வரையணும்னு ஆச த்ரீ டி பண்ணனு அப்டினு அது பண்ண முடியாம போய்டுச்சு பரதநாட்டியம் ஆடணும்னு ஆச அதுவு போகவே முடியல சும்மா அந்த ஆனுவல் டேல டான்ஸ் ஆட்றது அந்தமாரியே முடிஞ்சிருச்சு சோ நா நார்மல் சாங்ஸ்கு ஆடுவோல
ஆமா ஆமாங்க
அது டென்த் வரைக்கு இங்க இல்ல அடுத்த ஸ்கூல் லவந்த் டொல்த்க்ளா போகு போது அங்க அதெல்லா இல்ல அப்ப அதனால அந்த டான்சு போறதில்ல காலேஜு சுத்தமா எதுக்குமே சேராம ஒதுங்கியாச்சு அப்டியே
ஓ சேரி சேரி நீங்க என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க
நா மேக்ஸ்சு
பி எஸ் சி மேக்ஸ்சுங்ளா சேர் சேரிங்க ஏதாவது ஸ்கூல்ல வந்து நீங்க டீச்சரா போலாம்ல்லைங்க
இல்ல இல்ல அது இது அது இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால அதுக்கு வந்து போகல
ஓ சேர் சேரிங்க டீச்சிங் இல்லாம வேற ஏதோ ஜாப்
நா வீட்லே வச்சிருந்தே டியூஷன்னு பசங்களுக்கு ஒரு நாலஞ்சு வர்ஷமாவே நடத்திட்டு இருந்தே
ஆ ஆ
அப்றோ இருந்தாங்க என்னால ரன் பண்ண முடியலன்ன சொல்லிட்டு நா ஸ்டாப் பண்ணிட்டே
ஓ சேர் சேரிங்க
ம் அது ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு பசங்களோட இருந்துட்டு அது குட்டி குட்டி பசங்களா வருவாங்ளா அது ஒரு மாரி ஹாப்பி போ ஆ அது அப்டி போ போயிட்டு இருந்துச்சு இப்ப அதுவு நிறித்தியாச்சு
ஆமா ஆமாங்க என்னோட சித்தி பொண்ணு கூட எம் எஸ் சி மேக்ஸ்சுங்க முடிச்சுட்டு இப்போ இப்ப ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா தாங்க பண்ணிட்டு இருக்காங்க
சேரி சேரி சேரி அதுவு நல்லாதா இருக்கு ஸ்கூல் டீச்சர்னா ஜாலியா இருக்கு எல்லா ந அவங்களுக்கு லீவுனா நமக்கு லீவு லீவ் என்ஜாய் பண்ணலா நல்லா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் லீவு எல்லா
இது இப்பெல்லா வந்து ஒரு பிரைவேட்டு டீச்சரா போனா எவ்ளோங்க சம்பள கு தராங்க
கம்மி தா இருக்குனு நெனைக்கிறே மேபி ஒரு எய்ட்ல இருந்து டென் கே டென் டு மேக்சிமம் பன்னெண்டாயிரோ பதிமூணாயிரோ ரூபா தா ஆவு
அவ்ளோதா தராங்களா ஓ சேர் சேரிங்க நா நெனச்சே நா எனக்கு தெரியாதுங்க இந்த டீச்சிங் பத்
ஆ ஆ இல்ல இல்ல அவ்ளோலா இருக்காது என்னோட ஃப்ரண்ட்ஸே ரெண்டு மூணு பேர் போறாங்க அவங்ள் ஏழாயிரோ எட்டாயிரோ அவ்ளோதா வாங்குறாங்க
ஓ சேரி சேரிங்க
ம் பிரைவேட்னா அதுவு கொஞ்சோ அதுவு இந்த பிரைமரி ஸ்கூலுக்கு எல்லாமே கம்மி தா
ஓ சேர் சேரிங்க கொஞ்சோ அந்த ஸ்டாண்டர்ட்டு ஏற ஏற சம்பள வேணா ஜாஸ்தி
ஆ ஆகலா ஆமா எயிடடுக்கு எவ்ளோன்னு தெரியல ஆனா நா பிரைவேட்க்னா கம்மியா தா இருக்குனு நெனைக்கிறே ம் அக்காவு ஒரு ட்ரை சொன்னாங்க இந்த மாரி இதுக்கெலா வந்து ஃபைவ் தௌசண்ட் தா சொன்னாங்களே பீஸே அதனால தெரியு இந்த மாரிதா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு
ஓ சேரி சேரிங்க இப்ப வந்து உங்களுக்கு எத்தன இதுங்க மொழிங்க தெரியு உங்களுக்கு
எனக்கா ரெண்டு தா தமிழ் இங்கிலீஷ் தா
தமிழ் இங்கிலீஷ செரிங்க வேற எதுவு நீங்க எக்ஸ் ட்ரா மொழியிலா எதுவு கத்துக்க முயற்சி பண்ல்லையா
ஆ ட்ரை பண்ணுவே ஹிந்தி ட்ரை பண்ணுவே ஆனா அது ஜஸ் ஃபிப்து வரைக்குமே ஹிந்தி இருந்துச்சு எங்களுக்கு அதனால அப் போ ஓகேவா இருந்தது அதுக்கப்றோ வேற ஸ்கூல் மாறிட்டோமா அது அது அப்டியே மறந்து போயிருச்சு வேற லாங்குவேஜ் கத்துகணு எங்க அக்கா தா வித விதமா கத்துபாங்க சைனீஸ் கத்துபாங்க கொரியன் கத்துப்பாங்க கோ கத்துட்டு எங்க கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க சிரிப்பா இருக்கு
வந்து இப்போ ஒரு ஆப்பே வந்துருச்சுங்க
ஆமா ஆமா எல்லாத்துக்குமே அப்பலா வந்து புக் க்ஸ் அம்மா வாங்கிட்டு வந்து வெப்பாங்க மலையாளம் புக்கு தெலுங்கு புக்குனு வாங்கி வெப்பாங்க அத பாத்து நாங்க எத அது ஹிந்தி புக்குனா பேச கொஞ்சோ இதா இருக்குன்னு வச்சுப்போ இப்ப ஆப் வந்துட்டு ஒரே ஆப் ஆப்லே எல்லாமே நம்ம கத்துகலா
கத்துக்கலா ஆமாங்க எனக்கு பாத்தீங்கன்னா நானு ஹிந்தி போனேங்க ஹிந்தி எக்ஸாம் போனே ஒரு மூணு எக்ஸாம் முடிச்சிருக்கேங்க
அப்படியா பேசுவீங்ளா
அ ஹா பேச மாட்டேங்க படிக்க தெரியு படிக்க தெரியு அப்றோ கொஞ்ச கொஞ்ச வேர்ட்ஸ் எல்லா மீனிங் தெரியுங்க ஃபுளுயண்ட்டாலா பேச வராது ஆ படிப்பே எழுதுவே
ஆ
எழுதுவே சும்மா பேசிக்கா தெரியுங்க
சேரி சேரி தமிழ் அளவுக்கு எந்த லாங்வேஜூம் தெரியாது இந்த மாரி ஃபுளூயண்டா பேசுறது இங்கிலீஷ் க்குமே பாத்து படிக்க தெரியு இப்ப டக்குனு ஃபுளுயண்டா வர ஒரு நம்மக்கு ஒரு பாட்னர் வேணும்ல பேசி பழகறதுக்கு அந்த மாரி கெடைக்காமதா கஷ்டமா இருக்கு டெக்ஸ்ட் கூட பண்ணிருவே ஆனா பேசறதுக்கு தா கஷ்டமா இருக்கு
ஓ ஓ சேரி சேரிங்க அது வந்து பிராக்டிஸ்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா வந்துரு ஆமா ஆமாங்க
ம்
ம் அப்றங்க குக்கிங்லா தெரியுமா உங்களுக்கு
ஆ எல்லாமே தெரியு
எல்லாமே தெரியுமா நீங்க ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ்லா செய்வீங்ளா
ஸ்வீட்ஸ்ல ஒரே ஒரு தடவ பால்கோவா செஞ்சிருகே கேசரி செய்வே
கேசரி ஓகே ஓகே நீங்க இந்த இந்த ரொம்ப ம் ம் ம்
ஒரு தடவ பாருங்க குலாப் ஜாமூன் செய்யறேன்னு செஞ்சிட்டே ஃபுல்லா ப்ராசஸ்லா முடிச்சிட்டே முடிச்சிட்டு போய் தொறந்து பாத்தா அந்த பாகெல்லா ஜீனியா மாறிடுச்சி
ஐயையோ ஆ
ஆமா அதுலருந்து ஒடச்சிதா அந்த ஜாமூன் எடுத்த மாரி ஆயிடுச்சி அப்டி ஆயிட்சி ரொம்ப பதம் தெ
கூட தெரியாதுங்க குலாப் ஜாமுன் செய்ய தெரியாது நானு நறைய வாட்டி ட்ரை பண்ணி ஒன்னா வந்து அந்த ஜீரால போட்ட உடனே ஒரு மாரி சாஃப்டா அந்த இதே ஒடஞ்சிருதுங்க அந்த ஆமா ஒடஞ்சி போயிடுது அ ஒரு மாரி நச நசன்
அது ரீசன் வந்து என்னன்னா நம்ம உருட்றோல்ல ரவுண்டா அப்டி உருட்ற ப்போ அதுல வெடிப்பே இருக்கக்க கூடாது ஒரு கிராக்கு எந்த கிராக்குமே இருக்காம நம்ம ஃபுல்லா அத பால்கிரிய எங்கன்னா அக்கா அப்டி பண்ணுவாங்க சூப்பரா பண்ணுவாங்க அக்கா ஒடையாம அப்றோ உருட்றது வந்து சின்னதா குட்டிக்கோண்டு தா உருட்டுவாங்க ஆனா பெரிய பால வந்துடு அந்த ஜீராக்குள்ள போடும் போது புஸ்ன்னு வந்துடு ம்
குடுக்குற மாரி நமக்கு அந்த ஜீரா
அத ஆமா அது வீட்ல பண்றது கஷ்டம்தா நமக்கு ஆ அவங்க எப்டிதா பண்றாங்களோ தெரியாது நல்லா டேஸ்ட்டா இருக்கு ம்
நா இந்த நீங்க ரெடிமேட் மாவு தான வாங்கி செய்யிறீங்க
ரெடிமேடு தா
ஆமா நானு அதுல தாங்க செய்றே அந்த வெடிப்பு இல்லாம என்னால அந்த ரவுண்டு் பண்ண முடிலங்க
அது நம்ம ஃபஸ்ட் மாவு உருட்டுறப்பயே நல்லா பால் மாரி பண்ணோட்டனா அதுல இருந்து குட்டி குட்டி ஃபீஸ் எடுக்கும் போது அந்த கிராக் வராமா இருக்குது எங்க அக்கா பண்ணும்போது நா பாத்துருக்கே
இப்போ என்ன சொல்றாங்கன்னா அது வந்து நல்ல சப்பாத்தி மாவு மாரி பெசையக்கூடாது அது வந்து ரொம்ப தண்ணி போட்டு சும்மா கைய வெச்சு ரொ சும்மா இது இதுதா பண்ணனு ரொம்ப இந்த சப் பாத்திக்கு பேசைற மாரி பெசஞ்சிங்கன்னா அது வராது சாஃப்டா அப்டியே கரஞ்சு போயிடு அப்டிங்கறாங்க நா அதுவு ட்ரை பண்ணிட்டேங்க அதுவு முயற்சி பண்ணிட்டே இப்படியு பண்ணி பாத்திட்டே எப்டி பண்ணாலு சில டைம் என்ன ஆகுதுன்னா போ எண்ணெயில போட்ட ஒடனே அந்த கலரு மா ரிடுதுங்க ஆமா கலர் வந்து ப்ரௌனிஷா ஆயிடுதுங்ளா அது உள்ளார எல்லா வேகாத மாரி இருக்
ஆமா ஆமா அப்பிடிதா இருக்கு சூழ வந்து கடிக்கிற போ ஹார்டா இருது
ஆமாங்க நானு நானு இந்த மைசூர் பாக் கு செஞ்சு பாத்தேங்க நல்லா வந்துச்சு ஆ ஆ ஆமாங்க ஃபஸ்ட் டைம் ஒரு ரெண்டு வாட்டி செஞ்சு நல்லா வருது அப்றோ இந்த லட்டு கூட செஞ்சே வந்துச்சுங்க
லட்டு அந்த பூந்தி போட்டுதானே பண்ணீங்க மேல பூந்தி உருட்டி விட்ட ஆ சைன பண்ண ஆனா நெனைச்சிருக்கே ஏன்னா பண்ணதுல்ல லட்டு
ஓ செரி செரிங்க நல்லா வந்துச்சுங்க ஆனா இந்த குலாப் ஜாமுன் மட்டு எனக் க்கு வரவே மாட்டேதுங்க
ஆ அப்பிடியா சும்மா கொஞ்சுன்டு ஒரு ஒரு அஞ்சு வர மாரி பண்ணி பாருங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க
ஆ ஆ சேரி சேரிங்க நீங்க மைதா எல்லா போடுவீங்களா அதுல
இல்ல இல்ல அந்த மாவு கடையில வாங்குவோல்ல ஒரு மாவு அ அது மட்டு தா எக்ஸ்ட்ரா எதுவுமே கெடையாது ஆமா அது மட்டு தா
ஓ சேரி சேரிங்க
ம்
அத ட்ரை பண்ணி பாக்கணுங்க இந்த தீபாவளி எல்லா வருது ஆ அதா தீபாவளி
வந்துட்டாலே ஒரு மாச முன்னடியே ஆடர்ல்லா போட ஆரம்பிச்சிருவாங்க ஃபுல்லா குலாப் ஜாமுன் ஜாங்கிரி லட்டுன்னு சொல்லிட்டு ம்
அப்றோ நீங்க இந்த இது செஞ்சிருக்கீங்கள பீஸா
பீட்சாவா
ஆ செஞ்சு பாத்துருக்கீங்களா அது வந்து ரொம்ப ஈஸிங்க செய்யறது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு தாங்க ரொம்ப கஷ்ட கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கு ஆனா ஆ ஆ குக்கர்லயே வெச்சு பண்ணலாங்க அது
குக்கர்லேவா
ஆமா குக்கர்லயே வந்து ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஆனா
ஓ ஓ
வெறு மைதா மாவு ஈஸ்ட் மட்டு இருந்தா போதுங்க அந்த
ஈஸ்ட் நா இது வரைக்கு நா வாங்கினதே இல்ல எங்க வாங்கறது ஷாப்பிங் மால்ல எல்லா இடத்துலயுமே இருக்குமா
ஆமா ஆமா எல்லா இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்டின்னு சொல்றாங்கலிங்க
ஓஹோ ஓகே ஓகே ஓகே
வாங்கி ஒரு நாள் செஞ்சு பாருங்க நல்லாருக்கு
பாக்குற பாக்குற இந்தா உங்களுக்கு பேசுற
ஆ செரிங்க
ஆ ஓகே சொல்லு